ஹலோ
சொல்லுங்க மேம் வணக்கம் சொல்லுங்கள் நான நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பட்டீங்களா ஆ சாப்பட்டாச்சுங்க மேடம் நீங்கா அப்டீங்களா
ஆ சாப்
என்ன சமைச்சீங்க
தோழி இன்னைக்கு வந்து கார் ஓட்டி பழகுறதுக்காக ட்ரெய்னிங் போயிட்டோம் ஆஹ் பலோ பலவருடங்களுக்கு அப்பறம் காரோட்டி பழக்கி விடுறேன்னு சொல்லி கணவர் சொல்லியிருந்தாரா
ஓகேங்க
அதனால காரோட்டி பழக போனால வரும்போது கடையில வாங்கிட்டு வந்துட்டோம் தோழி இன்னைக்கி இன்னைக்கி இரவு உணவு
ஓகேங்க ஓகேங்க
அதனால வாங்கிட்டு வந்து சாப்பட்ட சாப்படச்சு தோழி பரோ அததா வாங்கிட்டு வந்தா
ஆஹ்
வாங்கி வந்து ஃரை பண்ணி சாப்புடாச்சு
ஓகே ஓகே நாங்க வந்து நைட்டு டிபன் சாடப்பட்டோம் இட்லி செஞ்சேன் நா அப்புறமா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சேங்க ஆ உங்க ஊரு சைடலா எல்லாம் மழ இருக்குங்களா மழ வருதுங்களா
கொஞ்சோம் மோடமா இருக்கு ஆனா மழ வந்துட்டு பெய்யல
எங்க ஊர் சைடு எல்லாம் மழ சரியா நெறைய பெஞ்சட்டு இருக்கு இடி மின்னல் எல்லாமே இருக்குங்மா
பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லங்க
கிளைமேட் ஆ நல்லா இருக்கு நல்ல நல்லா எப்டி சொல்றதுனாக்கா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு இந்த எப்டி சொல்றது இந்த மலையில வந்து நினைஞ்ச சில்லுனு நல்லா இருக்கும் ஆனா நைட் டைமா இருக்குங்களே
நிச்சயமா தோழி காலை நேரத்துல எனக்கும் மழயல்ல நனயற்த் ஓ செரிங்க தோழி நீங்க வேல பாக்குறீங்களா
ஆ வேலக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க ஊர்வத்திக் கம்பணிக்கு போயிட்டுருக்கோம் பாக்கட்டும் அ அதனால எங்க
உங்க உங்களுக்கு எத்தன கொழந்தைக
எனக்கு மூணு கொழந்தைகள் இருக்காங்க ரெண்டு கொழந்தைகள் பைய ஒரு கொழந்த பெண் கொழந்த பெரிய கொழந்த பெரிய பைய வந்து நைன்த் ஸ்டாண்டர்டு படிக்க போறாங்க இந்த வருஷம் அ பாப்பா வந்து செவன்த் ஸ்டாண்டர்டு போப்போறாங்க கட குட்டி வந் வந்து தேர்டு ஸ்டாண்டர்டு போப்போறாங்க இந்த வருஷோ அவங்க
ம் சரிங்க தோழி அதனால ஆஹ் அப்ப வீடு வந்து ஒரே கலகலப் இருக்கும்
கண்டிப்பா மேம் கண்டிப்பா இதால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண இன்னைக்கெல்லா வந்து எட்டு மணி நேரோ வேல செஞ்சுட்டு வந்துர்றாங்க ங்களா ஈவினிங் வந்து டயார்டா வந்தர்றங்ளா அதுனால என்னா பண்ணுவோ நல்லா சாப்பாடெல்லா செஞ்சு முடிச்சுட்டு அந்த சாப்பிட் ட்டீக்கு சாப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரோ ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா பாட்டு வீட்ல சாங்ஸ் போட்டுட்டு நல்ல ஒரு குத்து சாங்ஸ் போட்டுட்டு எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்றோ சாப்புட்டு அப்றமா தூங்குவோ உம் கண்டிப்பா நமக்கு பசங்களோட இது பண்றத விட் விட நம்மளுக்கு வேற என்ன வேணு நமக்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஊதுபத்தி வந்து உங்களுக்கு பேக் க்கிங் வேலைங்ளா
இல்லைங்க இல்லைங்க நா மிஷின் ஓட்டுவே நானு அதுல தயாரிக்கிறது ஊதுவத் தயாரிப்போ ஆஹ் தயாரிப்பு இல்லைங்க இல்லைங்க நா வேலைக்கு போறோ வேலைக்கு போறோ அதுலயே வந்து மிஷின் பேக்கிங்கு இருக்கு சென்ட்டு இது பண்றது இருக் எ எல்லாமே அதுல இருக்கு மிஷின் ஓட்ட ன்றது எல்லாமே கணக்கு இதுல எல்லாமே நாங்க நா செய்வோ அதுல எல்லாமே எல்லா வேலயுமே செய்வோ நாங்க அதுல ஏன்னா த்ரீ இயர்ஸ் அதுல செஞ்சுட்ருக்கோ அதுக்கு ஆஹ் அதனால எனக்கு அதுல எல்லாமே தெரியு அதுக்கு முன்னாடி பாத்தீன்னாக்கா சின்ன வயசுல இருந்து நாங்க அது இப்பதா மிஷின் வந்துருக்கு சின்ன வயசுல இருந்து நாங்க அதுக்கு கையிலயே செய்வோம் அத வீட்ேயே தயாரிப்போம் நம்மே சொந்தமா செஞ்சு அத எடுத்து எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணுவோம் நாங்க இப்ப மிஷின்றனால நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம்
வித்தியாசமான அனுபவங்கள் நான் வந்து பள்ளி
இல்லலைங்களா
நிச்சயமா தோழி நான் வந்து பள்ளி ஆசிரியையா ஆஹ் பிரைவேட்ல வந்து பத்தாண்டு காலம் வேல பாத்துட்டு இருந்தேன் கணிதா ஆசிரியையா இப்ப வந்து நான் வேலைக்கு போறத இல்ல தோழி மாமனார் வந்து இறந்துட்டார் ஒரு வருடத்துக்கு முன் அதனால நான் வந்து என்னோட தோழியுல அலுவலகத்துல சின்ன சின் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து எடுத்து இது வீட்டுலந்து பண்ணி தருவோ தோழி
ஓகே ஓகே உங்களுக்
உம் எனக்கு வந்து ஒரே ஒரு மகன் தா ஹ பதினொன்னாம் வகுப்பு போக போறாங்க
ஓகேங்ககே இப்ப டென்த் ரிசல்ட் வந்துச்சீங்களா
ஆமா தோழி நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஐந்நூறுக்கு
நல்ல மார்க் எடுத்திருக்காங்கா பிரஸ்டுகிளாஸ் செவன் மார்க் தான் கம்மியா இருக்கு ஒக்கங்
இடம் மாவட்டத் நான்காவது மாணவன்
ஓகேங்க ஓகேங்க
உம் அதனால எங்க வீட்லயும் குழந்தைகள் அதிகமா இருக்கும் ஆனா வந்து என்னோட கெழந்தைகள் இல்ல தனி வக வகுப்பு எடுப்பேன் நானு ஆஹ் அதனால எப் எப்டியும் ஒரு அஞ்சுலருந்து ஆறு பேர் இங்கே வந்து படிச்சுட்டு விளையாடி ட்டு அந்த மாரி வந்துட்டு போவாங்க விசேஷ காலங்கல்ல மட்டும் நீங்கள் சொன்ன மாரி டான்ஸு பாட்டு அப்றோம் அ இது நம்ம பட்டாசு வெடிக்கிறது வெளையாடு இந்த மாரி வந்து நெறைய நிகழ்ச்சிகள் நடத்துவோம்
ஓகேங்க ஓகேங்க
ம் எனக்கு கொழந்தைகளோட இருக்கிறது ஆமா தோலி லீவு ஆ கெழந்தைகளோட இருக்கிறது வந்து ரொம்ப புடிக்கும்
ஓகேங்க ஓகேங்க
ம் ஜூன் நாலா தேதியில இருந்து திரும்ப எல்லாருக்கு வந்துருவாங்க
ஆ ஆமாங்க அவுங்க
அதனாலா அப்டியே போகுது தொலி எனக்கு வந்து தொழில் சைடு பெருசா பழக்கம் இல்ல தொலி ஆ இப்ப இப்ப வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல ஆருக் ஆர்கானிக் அ நாப்கின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல தொலி அது வந்து ஒரு ஐந்து ஐந்து வருடங்களா வந்து எடுத்து விற்பன பண்ணிட்டுருக்கேன் ஆ ஆ அ ஓரளவுக்கு போகுது தோலி எனக்கு சொந்தமா தயாரிப்பு அப்டி எனக்கு எனக்கு தொழில் அனுபவம் கெடையாது வீட்ல எல்லாருமே வேலக் க்கு தான் போவோம் இப்ப வீட்ல இருக்கறனால இல்ல வேலக்கு போயிட்டு இருந்துட்டு வீட்ல நமக்கு
ம் ஆமாங்க கரெக்ட் ஒகேங்க
இருக்கிறது வந்து
ஒகேங்க ஒகேங்க ம் ம் ஒகேங்க அங்க இன்னிக்கல்ல எல்லா தூங்கிட்டாங்களா தோழி ஹ இவளோ நேரம் இப்பதான் எல்லாம் இப்போதா எல போயிட்டு இருக்காங்க ஓ செரி நாங்கலோ செரி கொஞ்ச நேரோ நம்பாலோ வ
வேல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்கலாம்
வீட்டுல இருக்குறா வேலை சின்-சின்ன வேலை இப்போ முடிச்சிட்டிங்கன்னா காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு நாங்க இப்ப அதனால அப்படியே செஞ்சிட்டே எப்டி இருக்கோ அது ஒரு பக்க இருந்தாலும் இந்த மல சில்லுன்னு இருக்குங்ளா அத ரசிச்சு அப்டியே உக்காத்துட்டு இருக்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு
முக்கமா இந்தூர்லயும் அடிக்கடி மல வரும் தோலி இப்ப வந்து வரல மலையோர மலைப்பிரதேசத்துல தான் இருக்ககோ கேரளா பார்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் அங்க தான் வந்துட்டு இருக்கும் தோலி இங்க மல வந்தாலோ அதிக
அதிகபடியா வரும் வெயில் வந்தாலுமே ரொம்ப அதிகமா வரும் ஒகேங்க- ஒகேங்க இப்ப கொ லீவுல குழந்தைங்களா எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா அவுட்டிங் சுற்றுலாத்தலங்கள் ஆமா தோலி இப்ப ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு ஊருக்கு வந்து ராமேஸ்வரம் போயிருந்தும் ஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கை வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு தோழி எதிரொலிக்குது எனக்கு அதாவது மல பேஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா இங்க அதனால அந் இந்த சவுண்ட் கேக் போங்க எங்க நறையாமழை பொலிதுங்க பொலித்து ஆமாங்க அதனால எங்க சவுண்ட் கண்டிப்பா கேக்கும் நீங்க காலையில ஒன்பது மணிக்கே வேலைக்கு போய எயிட் தேர்டிக்கு நாங்க இங்க இருந்து வேலைக்கிளம்பின்னும் ஹ சாயங்காலம் பை தேர்ட்டி கில வந்துருவோம் லன்ச் பிரேக் பாத்தீங்கன்னாக்கா ப்வர் எங்களுக்கு ஒன் டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் லன்ச் பிரேக் எங்களுக்கு அது கடினமா இருக்காதா இல்லங்க-இல்லங்க இல்ல-இல்ல ஈசி தான் நம்ம உக்காந்துட்டு செய்யறதா தாங்க அது ஒண்ணு நம்மளுக்கு அவ்ளோ கஷ்டமா இல்ல பட் பாத்து செய்யணும் என கரண்ட அதல மிஷின் ஏதாவது கொஞ்சம் எதாச்சுன்னா கூட நமக்கு அடி போடும் அது அதனால கொஞ் தொழிற்சால எல்லா இல்லங்க மேடம் இங்க வந்து சும்மா சிம்பிளா தான் இருக்கு எப்டி சொல்றது ஹ ஒரு ஹா சிறு தொழில் மாதிரிங்க அது அந்த மாரி செஞ்சுட்டு இருக்கோம் அதுல நாங்க செய்யரும் அதுல
ஓ செரிங்க செரிங்க செரிங்க
ஒரு வித்தியாசமான தொழில் கலைவை பத்தி தெரிந்துட்டோம் ஓ ஓகே நாங்களும் எப்டி சொல்றதுன்னா ஒரு ஆ அனுபவம் இல்லை எங்களுக்கும் அது இப்ப பரவாயில்ல முன்னையோட இப்ப ஓரளவு க்கு ஓகே எங்களுக்கு அது ஹா கத்துக்கறது தானே தோலி ஹா கண்டிப்பா எல்லா தொழிலும் தெரிஞ்சுட்டு நம்ம வர முடியாது இல்ல கண்டிப்பா- கண்டிப்பா அப்பே வந்து ஒவ்வொன்னா கத்துக்கிட வேண்டியதுதான் நாங்களமே வந்து ஆசிரியர் தொழில் இருந்து இந்த தொழிலுக்கு மாறி வரும்போது எதுவுமே தெரியாது ம் ம் ஹா முதல தோரம்பருப்பெல்லாம் ஹா எடுத்து நம்மளே சொந்தமா சுத்தம் பண்ணி குடுத்துட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வந்துட்டு
சொல்ல போனா நஷ்டம் தான் தோ ஏன்னா அதுல நமக்கு எந்த அனுபவமே இல்லை ஆனா அது அதுல கிடைத்த அனுபவத்தின் மூலமா நம்ம வந்து ஹா கொஞ்ச அதிக நாள் கெடாம இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விற்பன பண்ணணும் ஹா சொந்தமா தயாரிக்கிறது வந்து அனுபவம் இல்லாம பண்ண கூடாதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்பறம் இந்த மாரி பொருட்கள் வந்து எடுத்து பண்ணும்போது ஆ ஓரளவுக்கு ஆ லாபம் அதிகமா இல்லனாலும் நஷ்
நஷ்டம் வராது ஓ ஓகேங்கமா அதாவது பஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஏதவும் அது லாபம் இது பண்ண முடியாது லா போக போகதான் நம்மளுக்கு அது லாபம் கொஞ்ச நம்ம இதுவகும் இதுவே வந்து ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட மூணு நான்கு ஆண்டுகள் தாண்டி இப்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகேங்க
ஹ
நாங்க கூட இந்த லீவுல குழந்தைங்க வந்து இதுக்கு சுற்றுலா தலங்கள் கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் ஹ ஏலகிரி மலை அப்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஜலகாம்பரை அப்டின்னு சொல்லுவாங்க நீர்வீழ்ச்சி இருக்காங்க அதை பாத்துட்டு அப்டியே சாமி முருகர் செல இருக் அ அதெல்லாம் ஒரு சுத்தி காம்ச்சிட்டு கெழந்தைங்கள அதுக்கப்பறமா அப்டியே ஏலகிரி மலைக்கு போயிட்டு டீம் பார்க் இருக்கு குழந்தைங்கள போட்டோஸ் எல்லாமே கேம்ஸ்ங்க நல்லா நெறைய இருக்கு அதெல்லா என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைகள கூட்டிட்டு போயிட்டு பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட் அவுங்க இருக்கிறதே பாட்டி தாத்தா வீட்லதான் இருக்காங்க இப்ப லீவுன்றதுனால எங்க கூட வந்திருக் இருக்காங்க எங்க கூட வந்து பெரியவங்க மட்டும் பெரிய புள்ள மட்டு எங்க கூட இருப்பாங்க ம் பாப்பாவும் சின்ன தம்பியும்அவுங்க பாட்டி வீட்டுல இருந்து அவுங்க படிக்கிறாங்க இப்ப லீவுன்றதுனால எங்க கூட வந்து இருக்காங்க அவுங்க ஆ இங்க இருக்காங்க இல்லனா வீக்லி டூ டேஸ் வந்து இருப்பாங்க அப்டி ஓம் ஒர்க் அப்டி இருந்துச்சின்னாக்கா அவுங்க அங்க செஞ்சிட்டு அங்கேயே இருந்துருவாங்க சொல்லி உண்டு அதநால இப்ப எங்க கூட இருக்காங்க
நல்லதுங்க தோலி நல்லதுங்க உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தோலி திரும்ப இன்னொரு இதெல்லா நம்ம தொடர்ந்து